ஹலோ கேக்குதா
கேக்குதுங் சகோதரி மதிய வணக்கம்
மதிய வணக்கம் எப்டிர்க்கீங்க
நல்லாருக்கே சகோதரி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே
என்ன பண்றீ
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ம் எல்லாருமே நல்லா இருக்காங்க சகோதரி அங்க எல்லாரு நல்லாருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க
ஆ சாப்புடுல சகோதரி இனிமேல் தா சகோதரி சாப்டணு நீங்க சாப்டீங்களா
ஆ காலைல சாப்டாச்சு இன்னு மதியோ சாப்பிடுல இனிமேதா சாப்டனு லேட் ஆகு
மதியத்துக்கு சேர்த்து சமைச்டீங்கள
ஆமா மதியத்துக்கு சேர்த்து சமைச்சாச்சு
ஓ சேரிங்க சகோதரி
ம்
உங்ளுக்கு வந்து இந்த கதைகள்ல்லா கதையெல்லா படிக்கிற பழக்கோ இருக்குங்களா சகோதரி கத புக்கு கதை கதையோட ஸ்டோரிலா வந்து
இல்ல முன்னாடி படி படிச்சதுதா இப்பே எல்லா புக்கு படிக்கிறது இல்ல படிச்சதில்லை இப்போ இப்போ இந்த கொஞ்ச நாளா நா படிக்கிற ரொம்ப நாளாச்சு
சேரிங்க சேரிங்க சகோதரி
ஆ நீங்க படிப்பீங்களோ அதுல ஆர்வோ இருக்கோ
நா வந்து அந்த எப்பியாது இன்ட்ரஸ்டா தா இருந்தே சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த மாரி படிச்சிருக்கே அப்டி கத புக் எல்லா வாங்கி
இந்த மாதிரி தான் படிச்சிருக்கேன் நானும் அததான் சொல்றேன் அந்த மாதிரி படிச்சிருக்கேன் இப்ப எல்லாம் ரொம்ப நாளாச்சு அந்த மாரி
சேரிங்க சேரிங்க சவ நா நீங்க வந்து இந்த படங்கள் எல்லாம் பாக்குற ஆர்வம் உங்களுக்கு இருக்குங்களா சகோதரி படம் மூவி இந்த மாதிரி வெப் சீரிஸ் எல்லாம் பாக்கூற பழக்கம் இருக்குங்களா
ஆ அது பாப்பேன் அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமா எல்லாம் பாக்க மாட்டேன் டிவிங்கிறதே அதிகமா ஆர்வமா எல்லாம் பாக்க மாட்டேன்
சேரிங்க அப்ப டிவி பாக்குற பழக்கம் உங்ககிட்ட இல்லைங்களோ
ஆ பாப்பேன் அதாவது அ சில பேரு ரொம்ப அதிகமா இன்னைக்கு என்ன நாளைக்கு என்ன அந்த மாதிரி எல்லாம் பாப்பாங்கல்ல பாத்திருக்கேன் அந்த மாதிரில்லா அந்த அளவுக்கு எல்லாம் ஆ அந்த மாதிரி பாக்க மாட்டேன்
சீரியல்லாம் பாப்பிங்களா சகோதரி
சீரியலுமே அதிகமா பாக்க மாட்டேன் சீரியல்ல தான் சொல்றேன் மெயினா சீரியலும் நா அதிகமா பாக்க மாட்டேன் தியேட்டருக்கும் அதிகமா போய் எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தடவ அந்த மாதிரி தான் போவோம் தியேட்டருக்கும் அந்த மாதிரில்லாம் அதிகமா போனது கிடையாது
சேரிங்க சேரிங்க
இப்பதான் ஃபோன்ல வந்துருதே எல்லாமே
ஆமா ஆமா ஆமா இப்ப சொன்னாப்புல நீங்க மொபைல வந்து நம்ம யூஸ் பண்ணாலே அதுவே நமக்கு மொபைல பாக்குறதுக்கே நமக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பத்த மாட்டேங்குது
இதுக்கே தான் டயம் நேரம் சரியா இருக்கே ஃபோன் பேசுறதுக்கும் மெசேஜ் பண்றது அதுல ஏதாவது பொழுதுபோக்கு அந்த மாதிரி பாத்துட்டு இருப்போம்ல வாட்ஸ்அப்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா சகோதரி அது நீங்க வந்து அது அதே நீங்க சமூக வலைத்தளங்களுக்குள்ள மட்டும் நீங்க போயிட்டீங்கன் வச்சுக்கோங்க உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது ஒரு மண் நேரம்னு சொல்லி நம்ம செத்த நேரம்
அ என்னதான் நம்ம எம்பி எவ்வளவு போட்டாலும் எம்பி முடிஞ்சிருது மதியம்லா அ ஐம்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருதுனு சொல்லி மெசேஜ் வந்துருது
ஆமா நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து சகோதரி நம்ப வந்து அந்த அளவுக்கு நாங்க வந்துட்டு நம்ப பாக்குறோ வந்துட்டு நம்ப பாக்குறனால தா வந்து நமக்கு இந்த அளவுக்கு ஆகுது
நம்மளே ஒரு ஒருத்தரையும் நா யோசிப்ப கொழந்தைங்கள நம்ம சொல்றோம் நம்மளே நம்ம சின்ன பிள்ளைங்கலெல்லாம் அப்டி இரு ந்தோம் நம்மளே இப்ப அதிகமா ஃபோன் பாக்குறோ அப்டின் நானே யோசிப்பேன் ஆனா வேற வழி இல்ல வேற ஏதாவது இருந்தா எந்து தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாலும் நம்ம ஃபோன் தான் எடுக்குறோம் கைல
கண்டிப்பா எந்திரிச்சதுமே பாத்திங்கன்னா ஒரு மணி என்னனு பாக்குறது கூட கடிகாரத்த பாக்க மாட்டேங்குறோ தொலைபேசிய தான் பாக்குறோ நம்பறம்
மத்ததுக்காக யோசிக்கலனாலும் ஆனா ஃபோ மணி பாக்குறதுக்காகனாலும் நம்ம ஃபோன் எடுத்துடுறோம் இல்ல ஒரு லைட் வெளிச்சோம் அப்டின்னா வெளிச்சத்துக்கு தேவ படுதுனு உடனே ஃபோன் எடுத்தா லைட் அடிக்கிறோம்
கண்டிப்பா கண்டிப்பா சகோதரி
எல்லாமே அந்த ஃபோனுக்குள்ளயே அடங்கிருச்சு
ஆமா சாகோதரி அதுவு வந்துட்டு தொலைபேசி வந்ததுக்கு அப்பறோ சொல் தொலைபேசி வந்ததுக்கு அப்பறோ ச நமக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப சோம்பேரி தனமு வந்துருச்சி நமக்கு வந்து நம்ப அதிகமா வந்து யோசிக்கிற அளவுக்கு நமக்கு மூளையு வந்து வந்து மூளையு மளுங்கி போச்சுன்னு சொன்ன
மழுங்கி போயிற்ச்சே
ஒரு கணக்கு போடணு சகோதரினா வந்து நம்ம இப்ப நம்ம ஒரு கணக்கு போடனு ஒரு கனிதாவது நம்ம வந்து கூட்டணு அப்டின்னா வந்து மனக் கணக்கா வந்து ஒரு பேப்பர்ல எழுதியோ மனசுல தா போட்டு பண்ணுவ இப்பனா ஃபோன்ல சொல்லு ஒரு பத்து பிளஸ் பத்து எவ்ளோனு கேட்டா கூட ஃபோன்ல போட்ற அளவுக்கு வந்துரிச்சு சகோதரி அந்தளவுக்கு நமக்கு வந்து அறிவுங்குறது வந்து கொறைஞ்சிகிட்டே வருது
இல்ல இல்ல கண்டிப்பா நாலா யா ஊ னா ஆ வந்து கால்குலேட்டர தா நம்ம தேட்ற மாரி இருக்குது சின்னதா இருந் இருந்தா கூட நீங்க சொல்ற மாரி சின்னதா இருந்தா கூட ஆமா அப்றோ மளிகை பில்ல நம்ம மத்தவங்களுக்கு மளிகை கடைக்கு கால் பன்னா அவுங்க என்னா சொல்றாங்கனா நீங்க வாட்ஸ் அப்ல அனுப்பிருங்க டைப் பண்ணி அப்டின்றாங்க அது அதுக்கு ஃபோன் யூஸ் பண்றோ ஒரு சிக்கன் வாங்குறோ அப்டின்னா கூட ஃபோன் பண்ணா தா சிக்கன் வருது து ஆ கா பை பைசா ஆ எங்க ஊர்லெல்லா சிக்கன் வந்து நேரடியா போய் வாங்கலா ஆனா நாங்க கறி ஆமா வாட்ஸ்அப்ல இல்ல கால் பண்ணணுனுன் சொல்ற கால் பண்ணி சொன்னோம்னா வீட்டுக்கு வந்துரு
ஓ வீட்டுக்கு நாங்க வந்து நேர்ல தான் சொல்லிருப்போ நீங்க உங்குளுக்கு வீட்டுக்கே எல்லா வந்துருங்களா ஃபோன் பண்ணம்
ஆ எங்குளுக்கு வீட்டுக்கு வந்துரு மீன் ஃபோன் பண்ணா வீட்டுக்கு வந்துரும் கறி ஃபோன் பண்ணா மட்டனு அது வந்துரு இன்னு சொல்ல போனா காய்கறிக்கே இருக்கு இல்ல சில கடையில வந்து வாங்க மாட்டாங்க இந்த உணவு வாங்குறோ சாப்பாடு வாங்குறோ அப்டின்னா மட்டு கொஞ்சோ தூரமான கடையா இருக்கு அப்டின்னா மட்டு கேப்பாங்க ஏதாவ்து அ இவ்ளோ தூரோ வந்துருக்கோ ஒரு இருவதுரூவா சேத்து குடுங்க அப்டிங்குற மாரி கேப்பாங்க
சேரிங்க சேரிங்க சகோதரி சகோதரி எனக்கு ஒரு சந்தேகொ இப்ப நா அ சொல்லுங்க சகோதரி
ஆ அதே மாரி எல்லாத்துக்குமே தா ஜி பே ஜி பேல அனுப்புற மாரி இருக்குலக்கா நம்மளோட இதுல இருந்து நேராவே அனுப் அனுப்புற மாரியே வந்துருச்சு
ஓ சேரிங்க ஆமா சா இல்ல சகோதரி இப்ப பாத்தீங்கன்னா ச இப்ப மீனெல்லா பாத்தீங்கனா நம்ம நேர்ல போய் வந்து எடுத்துக்குற எடுக்கும் போது அது எப்டிப்பட்ட மீன் பாத்து பாத்து நம்ம எடுக்க முடியு வந்துட்டு நமக்கு புடிச்ச மாரி எடுப்போ
அதிகபட்சொ வாசலுக்கு வந்துரு வாசல்க்கு வரது எப்டின்னா ரொம்ப பெரிய மீன் கெடைக்காது இப்ப யாராவ்து நம்ம வீட்டுக்கு விரு விருந்தாளி வர்றாங்க அப்டின்னா உங்ளுக்கு நம்மளாருந்தா சின்ன மீன் சாப்பிடுவோ இப்ப வெளியில இருந்து வர்றவுங்களுக்கு அவுங்க நம்மளுக்கு தெரியு நம்மளுக்கு விருந்தாளி வர்றாங்கன்னா ப்ப என்ன சாப்புடுவாங்கன்னு நம்ளுக்கு தெரியும் தானே இப்ப சிக்கன் சா சாப்டுறா
சரி
அது மட்டன் சாப்டுவாங்க அதனால மட்டனுக்கு ஃபோன் பண்ற மாரி இருக்கூ செல பேரு மட்டனு சாப்ட மாட்டோ சிக்கனு சாப்ட மாட்டோ செரி ஓகே மீனு சாப்பலா அப்டி மீனு சாப்புறவங்களா இருக் காங்கன்னா நம்ம வந்து சின்ன மீனாருந்தா வாசலுக்கு வரு
சேரிங்க
பேரு வந்ட்டாங்க வாசலுக்கு யாருக்குமே பெரிய மீன் கெடையாது எல்லாமே சின்ன சின்ன மீனா தா கொண்டு வர றாங்க அது மாரி போனும்னா நம்ம தே வனா வீட்ல ஆள் இல்ல இப்ப எனக்கு வந்து யாரும் இல்ல இப்ப நான் மட்டும் இருக்கேன் அப்டின்னா நான் மட்டும் மார்க்கெட் போ முடியாதில்ல எனக்கு போய் வாங்கவும் தெரியாது
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
போறன்னா மார்க்கெட்டு கொஞ்சோ தூரம் எனக்கு நான் இங்கேந்து ஒரு ஆட்டோ புடிச்சு நூறு இங்கந்து போகவர எப்டியும் நூத் த்தம்பது ரூவா கேப்பாங்க ஆட்டோக்கே போ வர
ஓ அதோட
போயி அங்கிருந்து இவ்ளோ தூரம் கெஸ்ட் வர்றாங்கிறப்போ வீட்ல வேல பாத்துகிட்டு இருப்போம்
ஆமா சகோதிரி
ஆ பெரிய மீன் கிடைக்காதுல்ல அப்போ அவங்களுக்கு கால் பண்ணி கொஞ்சோ பெரிய மீனா நல்ல மீனா கொடுத்து விட்ருங்கண்ணே அதாவது தெரிஞ்சவங்களா தானே இருப்பாங்க இப்ப நம்ம ஊர்ல உள்ளவங்களா தானே கட வச்சிருப்பாங்க அப்பி விட்ருங்கண்ணா அப்டின்னு சொல்லும் போது அவங்க கொஞ்சோ நல்ல மீனா நமக்கு தெரிஞ்சுங்கிறத பாத்து கொஞ்சம் போட்டு குடுப்பாங்க அந்த மாதிரி வீட்ல கொண்டு வந்து குடுத்துட்டு போய்டுவாங்க அவங்கள்டயே சொல்றோம் வச்சு கோங்களே வரும்போது அண்ணே எங்களுக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சோ வாங்கிட்டு வந்திருங்கண்ணே ஒரு ஒரு அம்பது ருவாய்க்கி வெங்காயம் தக்காளில்லாம் கலந்து காய்கறிகள் வாங்கிட்டு வந்துங்கன்னு சொன்னனா அவுங்க அதையுமே வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க
பரவாயில்ல சகோதரி இந்த அளவுக்கு வந்து உங்க ஊர்ல வந்துட்டு நல்லா இதா இருக் க்கும் போல பரவாயில்ல
ஆமா அந்த மாதிரிதான் அது பெரிய மீனா இருந்தா நான் சொல்றாரு பெரிய மீன் தெரிறாலா இருந்தா சொல்றேன் எங்கேயும் இருக்கும் எங்க பக்கத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போனோம்னா இருக்கும் அது வந்து சனி ஞாயறு பிள்ளைங்க வீட்ல இருந்தாங்க அப்டின்னா மிதுவா ஒரு பத்து பதினொரு மணிக்கு நம்ளுக்கு யாரு கெஸ்ட் லாம் இல்ல வீட்டுக்கு தேவைப்படுது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பெரிய மீனா குடுக்கணும்னா நம்ம கொஞ்சோ தூரத்துல போய் நடந்து வாங்கற மாரியும் இருக்கு இடம் இருக்கு என்ன கொஞ்சம் அது காசு அதிகமா போகும் அவ்ளோதான்
சேரிங்க சேரிங்க அப்டினு நீங்க பரவாயில்ல சகோதரி மளிகை ஜாமான் கூட வந்து வாட்ஸ்அப் நீங்க மளிக ஜமான் வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டீங்க நேர்ல போய் வாங்கிட்டு வருவிங்களா இல்லனா அவங்ளே வீட்டுக்கு கொண்டு வந்து குடுத்துருவாங்களா பொருட்கள
வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டோம்னா வீட்ல அவங்களே கொண்டு வந்து பில்லு இல்லு எல்லாமே கொடுத்துட்டு போயிருவாங்க நம்ம கையி கைல க காசு இருந்தா குடுக்கலாம் இல்ல ஜி பே பண்றோம் அப்டினா பில்ல குடுத்துட்டு போயிருவாங்க நம்ம அப்றம் மெதுவா ஜி பே பண்ணிக்கலாம்
அதுக்கு தனியா கொண்டு வறவங்களுக்கு தனியா நம் பத்து ருபா இருபது ரூபாய்ங்கற மாரி காசு
ஆஹா அது அவுங்களுக்கு தானே வியாபாரம் அது இது பண்ண மாட்டாங்க நம்ம விருப்பப்பட்டா குடுக்கலாம் நம்மளுக்கே தெரியும்ல இப்ப அரிசி மூட்டையா எடுக்கணும்னா அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்டிங்கறப்ப நீங்க வச்சுக்கோங்கன்னு இந்த பில்ல தனியா கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு இருபது ரூபாய் நம்ம நம்மளுக்கு மனசாட்சின்னு இருக்கு ம்ல அது வேணா ஒரு இருபது ரூபாய் குடுக்கலா இல்ல நமக்கு தகுந்த மாரி குடுத்துக்கலாம் நம்மளுக்கு வசதிக்கு ஏத்தப்போ குடுத்துக்கலாம்
ஓகே அதே மாரி பாத்தீங்கன்னா இப்ப சிலிண்டர் காரங்க பாத்தீங்கன்னா சிலிண்டர் வந்து கொண்டு வந்து போட்டாங்கன்னா அவுங்களு க்கு நம்ம அமௌண்ட் குடுக்கனும் உங்க ஊர்ல அந்த மாரி பழக்க இருக்குங்களா சகோதரி
ஆமா ஆமா இருக்குதா அது வந்து அதுல பில்ல விட அவுங்க கண்டிப்பா ஒரு ஐம்பத்ருவா சேத் இப்டிதா கேக்குறாங்க நம்ம அப்டிதா குடுக்குற மாரிதா இருக்கு வேற வழி இல்ல ஆமா நா வந்து கொஞ்ச வயஸ் சானவங்க சில பேர் கொஞ்சோ நம்ம அப்பாயோட கொஞ்ச ஏஜ் கூட உள்ளவங்கலா இருப்பாங்க அப்டின்னா நானே குடுத்துருவே வச்சுக்கோங்கப்பா டீ குடிக்க வச்சுக்கோங்க அப்டின்னு சொல்லி கொடுத்தது தெரியுல நம்மளுக்கு யாருக்கு குடுக்கணு குடுக்க கூடாது நம்ளுக்கே தெரியு அப்டிங்கிற பட்சத்துல அத குடுத்துர்
இப்ப விருப்பல்ல நீங்க வந்து குடுக்க தேவல்லிங்ளா சகோதரி
ஆ அது தேவயில்ல ஆனா அத விட நம்ம பில்ல விட அவங்க அவங்களே எக்ஸ்ட்ரா அம்பத்ருவா கேக்கறாங்க நம்ம கிட்ட உங்க ஊர்லயும் இப்டிதானே அத கேக்குறாங்க நா அத இல்லாம நா சொல்ற அவங்க வந்து இந்த பில்லோடயே சேத்து பில்ல வரது இவ்ளதா தொளாயிரத்தி எழுவருபானா அவங்க கேக்கறது வந்து ஆயிரத்தி இருவருபா கேக்கறாங்க
அத அதா சகோத்ரி எனக்கு வந்து போன தட சிலிண்டர் கொண்டு வந்தாரு சார் அவர் வந்து பில் ரேட்டு பாத்தீங்கன்னா தொளாயிரத்தி முப்பது ரூபாய்ங்களா அவர் என்ன பண்ணிருக்காரு தொளாயிரத்தி வாங்னாரு அவருக்கு தனியா வந்து முப்பது ருபா கேட்டாரு சகோதரி
ஆமா அது சம்பள தனியா கடைக்கு இருந்தாலும் இது வந்து தனியா நம்மட்ட டிப்ஸ் மாரி கேக்கறாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அது என்னங்கறாங்கன்னா சகோத்ரி மத்தவங்களுக்லா நீங்க வந்து எதிர்பா எதிமே யோசிக்காம நீங்க செலவ் பண்ணீங்க குடுக்னீங்க நாங்க சிலிண்ட்ரு கொண்டு வந்து போட்றோ
ஆமா அது உண்மதானே நம்ம வந்து இந்த வாசல்லேந்து கிச்சனுக்கு தூக்கிட்டு வர்றதுக்குமே நா லா தனியா வீல் வாங்கி வச்சிருக்க நம்மளாலா அது செய்ய முடில அப்டிங்கறப்போ அதுல வர்றவங்க வயசானவங்களு வர்றாங்க அவங்கள பாக்கும் போது அத யோசிக்கும் போது சரி பரவால்ல எந்த வயசயும் அவங்க இவ்ளோ வெய்டு தூக்கிட்டு வந்து நம்மளுக் குடுக்கறாங்கல அப்டின்னு யோசிக்கற மாரியு இருக்குதா இருந்தாலு நம்மளா விருப்பப்பட்டு குடுக்கறதுக் போ அவங்களா இவ்ளவுன்னு நிர்ணயிச்சு அம்பத் ருவா வாங்குறாங்கல அதுதா நம்மளுக் கொஞ்ச இதா இருக்
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சகோரி இப்ப நம்மளா விருப்பப்பட்டு குடுத்தம்னா தொக வந்து நமக்கு வந்து தெரியாது கஷ்டத்தோட குடுக்க மாட்டோ இப்ப நம்ம இப்ப நம்பல இப் அவங்க கேட்டு நம்ம குடுத்தங்கபோது ஒரு மணி சலிப்பு சங்கொட என்ன பண்ணி
ஆ அப்டி தனியாவு அவங்க கேக்லையே அவங்க வந்து இது இவ்ளவு பா எங்ளுக்கு அம்பருவா குடுங்க அப்டி கேக்கல அப்டி கேட்டா கூட நம்ம குடுக்லா அவங்க சொல்லம் போதே அந்த பில்லோட சேத்து சொல்லிற்றாங்க
சிலிண்டர் வில என்னானு கேட்ட பில்லுல தொளாயிரத்தி முப்பதுன்ன வாங்குறது தொள்ளாயிரத்தி அம்பதுன்னு சொல்லிற்றாங்க
ஆமா ஆமா அப்டிதா கேக்கறாங்க அதா இங்கெல்லா அதிகபட்ச அம்பது ருபா கூட கேக்றாங்க
சேரிங் சகோதரி நமக்கான நேர முடிஞ்சுது
ஆ சரிங்க தோழி மீண்டும் இன்னோ ச அழைப்பு சந்திக்கலா நன்றி நன்றி மிக்கமகிழ்ச்சி